ஆ சொல்லுங்க ஜெய் ஆ சொ க சிஸ்டர்
நல்லாருக்கே எப்டி இருக்கீங்க ஹலோ கேக்குதுங்ளா நா பேசறது ஹலோ சிஸ்டர் நீங்க பேசுறது கேக்குது நா பேசுறது கேக்குதுங்களா ஹலோ
ஆ கேக்குது கேக்குது கேக்குது
சரி சரிங்க சிஸ்டர் என்ன பண்ணிட்ருக்கீங்க என்னா இன்னு பசங்க தூங்காம இருக்குறாங்க சவு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஆ தூங்கலைங்ளா இன்னு
அக்காவ கூட்டிட்டு வந்தாச்சு
சரி சரி சரிங்க ஓ லீவுனால வந்து லேட்டாகுது
ஆமாங்க அவங்க இன்னு தூங்ல இன்னு ஒருத்தர் தூங்கிட்டாங்னா ஒருத்தரு முழிச்சிட்ருக்காங்க
செரி செரி சேரிங்க
அங்க தம்பி அம்மா வீட்டுக் போயிட்டானா
ஆமாங்க நேத்து வந்தாங்க நேத்து ஒரு கல்யாண விசேஷத்துக்கு இங்க பக்கத்துல வந்தாங்க
உம் உம்
அப்டியே அங்கருந்து போயிட்டு வரே அப்டின்ட்டு கூட்டிட் போயிட்டாங்க
சேரி சேரிங்க சிஸ்டர்
சேரி நீங்க என்ன பண்றீங்க ஏ இன்னைக்கி இவ்ளோ லேட்டு எப்பவு சீக்ரமா தூங்கிருவீங்கல்ல
ஆமா எப்பவுமே இவங்கள ரித்து சீக்ரமா தூங்க வச்ட்டு நானு தூங்கிருவே இன்னைக்கீ இப்ப லீவுங்குறதுனால டைமிங் மாறிருச்சி தூக்கறதுக்கு செரியா இவங்க பிள்ளைங்களு கரெக்டா தூங்கவு மாட்டேக்கிறாங்க எல்லா அவங்கப் மத்த பசங்களோட வெளையாடிட்டு அவங்களோட அத்த பசங்களோட வெளையாடிட்ருந்துட்டு பதினோரு மணி பண்ணிர்றாங்க நைட்டானா
செரி செரிங்க காலையில சீக்ரோ எந்திர்ச்சிப்பாங்ளா
காலையிலயே லேட்டாதாங்க சிஸ்டர் எந்திரிக்கிறாங்கோ எட்டு மணி ஆயி எட்ரைக்கு மேல ஆயிப்போயிருது
ம்
ஆம்ப்றோ அதுக்கப்றோ எந்திரிச்சி அதுக்கப்றோந்தா சாப்பட்றது காலைல சாப்பாடே பதினோரு மணி ஆகி போயிருது சாப்பட்றதுக்கு அதுனாலதா நைட்டூ கரெக்ட் டா இது பண்ண மாட்டேக்கிறாக அந்த தூக்கோ கரெக்
தூக் அந்த ரொட்டீன் அப்டியே சேஞ்சாயிடுது
உம் லீவுட்டாவே டைமிங்லா மாறி போயிருது
என்ன இன்னு ஒரு பத்து நாள் தா அவ்வளோதா
ஆமா ஆமா அதுவு இல்லாத அந்த லாக்டவுன் இது வருமா வராதா என்னன்னு தெரிலிங்க
ம் சொல்ல முடியாது ஸ்டாண்ட் வந்தாலு வரும் இப்ப வேற வந்து ஒரு சில ஸ்டேட்லா வந்து எபோளோ வைரஸ் ஸ்பரெட் ஆகுதுங்கிறாங்க
ஆமா ஆமா அப்டிதா பேசிட்ருக்கிறாங்க
ஸோ அப்டி இருக்கிறப்ப இன்னு எப்டி என்னன்றது வந்து தெரியல
ம் எனக்கு தெரியலீங்க எப்டி என்னட்டு ம்
செரி செரி சிஸ்டர்
சேரிங்க ஹலோ
சேரிங்க ஆ
ம் கேக்குது கேக்குது கேக்குது வாய்ஸு விட்டு விட்டு கேட்ட மாரி இருந்ததுங்க அதனாலதா படிச்சே ம் சேரிங்க வெளியிலல்லா எங்கியும் போலீங்களா ஊருக்கு என்னதுங்க
என்ன ஸ்பெஷலு இன்னைக்கு
என்னதுங்க
என்ன ஸ்பெஷல்
ஸ்பெஷலா ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு நைட்டு ம் மத்ய வந்து கொல்லு இன்னைக்கு எது செய்ல அதனால இன்னைக்கு ஒரு நாள் கடையில வாங்கிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு வாங்கியாது நீங்க
கொள்ளுபருப்பு சட்னி ஹெல்தி அதுக்கு ஆப்போசிட் நைட் அப்டியே பிளான் மாத்தியாச்சா
ஆமா
சேரி சேரிங்க இங்க வந்து தோச
ம் நீங்க என்ன கொழம்பு
நைட்டு மேக்சிமம் எப்போமே வந்து ரே ஏதாது ஒரு டிஃபன் ஐட்டம் தா இருக் கு இட்லி தோச இல்லனா பணியார இது மாதிரி வந்து ஏதோ ஒரு டிஃபன் ஐட்டம் நைட்டு
சேரி சேரி இங்கே கடையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆ இங் பிள்ளைங்களுக்கு தா புரோட்டா வாங்கி குடுத் த்தாங்க அஹ் நா எனக்கெல்லா பணியாரோ தா வாங்கிட்டு வந்தாங்க
சேரி சேரி சேரிங்க
ஹே அது வந்து ஹோம்மேடு ஃபுட் மாரி தா கடையே அதுனால
சேரி சேரி சேரிங்க
சேரிங்க
சேரிங்க அப்ப நா எதோ கேக்கணுன்னு நெனச்சிட்டுருந்தே என்ன ஏதோ புதுசா ஏதோ ரெசிபி ரெசிபி ஸ்டேட்டஸ்ல்லா வெச்சிருந்தீங்க எதாவ்து சேனல் எதாவது ஆரம்பிக்கிறீங்களா சோசியல் மீடியாஸ்ல
சேனல்ல்லா எதுவு ஆரம்பிக்கல ஃப்ரெண்டு பிரியாணி செய்றது எப்டின்னு சொல்லி கேட்டுட்டுருந்தா
ம் ம்
அதனால செரி அவகிட்ட சொல்றதுக்காக நானு அது வீடியோ மாரி எடுத்து போஸ்ட் பண்ணே செரி அத நாம ஸ்டேட்டஸ்ல வெப்போ அப்டின்னு சொல்லி ட்டு வெச்சங்க அவுங்களுக்கு சிக்கன் பிரியாணினா புடிக்கு அதனால சேரின்ட்டு
பக்கமா வந்து எதுவு ரெசிப்பி எதுவு ட்ரை பண்ணவே இல்ல
ட்ரை பண்ல ஒரு நாள் இப்டி செஞ்சு பாருங்கள ஆ வெறு ஃபஸ்ட் ட்டு நீங்க நெய்யு நெய்யு எ எண்ண இது ரெண்டியு ஆ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கோங்க
ம் ம்
அப்ரோ வந்து வெங்காயோ ஆ வே இதெல்லா போட வேண்டா பிரியாணியெல பட்டா க்ராம்பூ இதெல்லா போட வேண்டா போடாம வெறு வெங்காயோ அப்புறமா வந்து பச்ச மொளகா இது எல்லாத்தயு தாளிச்சு விட்டுட்டு இந்த பட்ட க்ராம்பு ஆ இந்த இதெல்லா இருக்கில்லிங்க மு அன்னாச்சி முக்கு இதெல்லா வந்து மிக்சில போட்டு கொஞ்சோ அரச்சுக்கணு சோம்பு இத எல்லாத்தயு போட்டு ஆ ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு அத வந்து மிக்சில போட்டு அரச்சு அத வந்து பவுட்ரா போட்டா அப்னாதா டேஸ்ட்டா இருக்கு அத பவுட்ரா போட்டுட்டு அப்றமா இஞ்சி பூண்டு விழுது போட்டு அது இஞ்சி பூண்டு விழுது வந்து அடிபிடிக்காத இருக்றதுக்கு அப் அப்பயே வெங்காய் இது உப்பு நாலு கல்லயு போட்டுட்டா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆ அடிப்பிடி க்காது அப்றோ தக்காளி தக்காளி வந்து நல்லா அடிச்சு தக்காளி வந்து நல்லா மிக்சில அடிச்சு ஊத்திருங்க
ம் ம்
ஆ ஆ இப்ப ஒரு பெரிய வெங்காயோ போட்டா ரெண்டு தக்காளி கூட போட்டுக்லா புளிப்பு டேஸ்ட்டு நமக்கு பிடிக்கிறமாரி இருந்தா
செரி செரி செரி புரியுது புரியுதுங்க
அப்றோ போட்டுட்டு சிக்கன கழுவி இது ஃபஸ்ட்டு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி சிக்கன கழுவி மஞ்சத்தூளு தயிரு
ம் ம்
ம் ஆமா ம் இது பிரியாணி மசால் அப்றோ வந்து வரமொளகா தூள் இதெல்லாத்தயு போட்டு நல்லா விரட்டி கொஞ்ச நேரோ வச்சுட்டு
ம் ம்
ஆ அப்றமா அ அத வந்து எடுத்து இதுல ஊத்திர்ணு ஊத்துனதுக்கப்றோ அரிசி கழுவி கொட்டி விசில் வுடக்கூடாது விசில் வுட்றதுக்கு பதிலா குக்கர் விசில் வர அந்த எடோ இருக் குல்லைங்க அதுல வந்து ஒரு டம்ளார வெச்சு அதுக்கு மேல ஒரு வெயிட்ட வச்சுட்டு அது ஒரு பதினஞ்சு நிம்ஷோ அப்டியே வுட்றணு கரெக்டா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி
சரியே அது வந்து எப்டி
ஆ சொல்லு
கரெக்ட்டா சாப்பாடு வெந்துருமா இல்ல கொழஞ்ஞி அடிபிடிச்சிறதா
வெந்துரு வெந் வெந்ரும் பத்துட்டுல இருந்து பா எப்டியு ஒரு இருவது நிமிஷமாவது வைக்கணு ஆ இருவது நிமிஷோ வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து கறிய போட்டுட்டு
ம் ம்
ஒரு விசுல விட்ரணு சிக்கன் சிக்கன்னா ஒரு விசில் போது மட்டன்னா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்ரணு
ம் ம்
ம் விட்டுட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சம்னா கரெக்டா இருக்கு
ஓ சரி சரி சரிங்க
அப்டி அப்டி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பாங்க நா வந்து இது தண்ணி இந்த தண்ணி தா ஊத்துவே பில்டர் வாட்டர் எது ஊ த்த மாட்டே அதனால வந்து விசிலே விட்ருவே இல்லன்னா வந்து வெறகடுப்புல வெச்சருவங்க
சேரி சேரி சேரிங்க வெறகடுப்புல கூட செஞ்சுற்றீங்க
ஆ புதினா கொத்தமல்லி இது மாரி எல்லா எது அரச்சி ஊத்த மாட்டீங்களா
புதினா கொத்தமல்லி வந்து கடசியா நீங்க கொஞ்சமா போட்டீங்கன்னா போது ஆ கட் பண்ணி வெச்சுட்டு நம்ம எப்பவு செய்யற பிரியாணிய தா அதுல வந்து நம் ஆ ஹோல்கரமசாலா வந்து நம்ம எண்ணெயில போட்றதுக்கு பதுல ஆ வட சட்டியில வறுத்து நம்ம அதுல பவுட்ரா போட்றோ அவ்ளோதாங்
ஓ சரி சரி சரிங்க
ம் மத்த எல்லா அளவு எல்லாமே சேம்தா
செரி செரி எந்த டைம்னு அந் மாரி ட்ரை பண்ணி பாத்துறே
ஆ நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க அதுதா அது அதுஎப் இப்டின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க செரி அதா நா நம்ம செஞ்சு வீடியோவ வச்சா ச் செரி கேப்பாங்க நல்லாருக்குமே அப்டின்னு சொல்லிட்டு வெச்சே
பேசாம ஒரு சேனல் மாரி ஆரம்பிச்சுருங்கலே நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தா குடுக்கறீங்க
தெரியாதுங்க
சரி சரி சரிங்க
ஆ சும்மா நமக்கு ஏத்த அளவுக் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு குக் பண்ண தெரியு அவளோதா
ஓக் சரி சரி என்ன இன்னிக்கு சமையல வந்து அப்டியே வீடியோ எடுத்து எடுத்துட்டு அது ஒரு ஒரு நாளோ அப்டியே கழச்சு எடிட் பண்ணி கன்டென்ட் போட்டாவே வேல முடிஞ்சது
ஆமா எடிட் பண்ணி நம்ம கண்டன்டா அது போட்றதுக்கு நமக்கு டைம் வேணு
ஆ ஆ
ம் எங்க பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு எனக்கு இத செய்றதுக்கே நமக்கு சரியா போயிருது மூணு வேலையு சாப் பாடு செஞ்சு ஒ துணி துவக்கிறது எல்லா வேலயு செய்யறதுக்கே நமக்கு அஸ்சு உஸ்சுன்னு ஆயிருதுங்க அது இந்த வெய்ய நேரத்துல மதியான போய் கிச்சன்ல நிக்கவே முடில
ம் ம் ஆமாங்க அதுவு இந்த டைம்னா ரொம்ப ஹீட்டு
ம் ஆமா என்னமோ அப்டியே ஒழப் பொழப்பு ஓடுதுங்க
சரி சரி எந்த டைம்க்கு வெயிலுக் எதுவு மழை பெஞ்சுருக்குதுங்க மழ பேஞ்சு என்ன புரோஜன கொஞ்சோ அதிகமா பேஞ்சா பரவால்ல
ம்
ஒரு அறவள மழ ஒரு மழ கம்மியா பேஞ்சு ஹீட் தூக்கி விட்ருது
ம்
சோ அதனால அது ஒரு பிரச்சனயா இருக்குதுங்க
ம்
சேரிங்க இது அ வெயிலுக்கு வந்து எதோ ஒன்னு தனியா ரெசிபி இதுமாரிலா எது ட்ரை பண்லயா
புரியிலிங்க
இல்ல இப்ப வெயில் காலல்ல
அதுக்குங்ளா அதுக்கு வந்து இந்த நொங்கு இளநீயு போட்டு இது அது என்ன ஜூஸ் மாரி வேணா அது வேணா ட்ரை பண்ணோ நொங்கு இளநீ பால் கொஞ்ச ஊத்தி காய்ச்சின பால் ஊத்தி சக்கரை போட்டு ஜூஸ் மாரி அது வேணா ஒரு ரெண்டு நாள் அடிச்சு குடிச்சோ நல்லா இருந்துச்சு அது ஒரு மாரி நல்லா
சரி சரி சரிங்க
மத்தபடி வேற எதுவு செய்யலிங்க நீங்க எதாவது செஞ்சி பாத்தீங்ளா
நா இந்த டைம் நொங்கு ஜூஸ் இது பண்ணணு அதுக்கப்ற வந்து ஃபலூடா இங்கயே ட்ரை பண்ணலான் சொல்லிட்டு ட்ரை பண்ண பட் அதுல வந்து அந்த கொஞ்சோ வ அப்போ என்ன ஆய்டுச்சுன்னா அந்த எசன்ஸ்லா கொஞ்சோ சேர்த்தி போனனால நல்லா இருந்துது பட் இருந்தாலு அந்த பாதம் பிசின் இதெல்லா கொஞ்சோ அதிகமா போட்டுட்டனா சோ அந்த பாதாம் பிசினு ரோஸ் மில்கு கொஞ்சோ அதிக நம்மால் எசன்ஸ் வந்து அதிகமா போய்டுச்சு ஸோ அப்டி இருக்கப்போ கொஞ்சோ டேஸ்ட் வந்து மாரிடுச்சு செரி பரவால்ல ஃபர்ஸ்டு டைம் தான நெக்ஸ்டு ட்ரை வந்து கரெக்டா பண்ணிக்கலா அப்டின்ட்டு விட்டாச்சு
ஆமா நம்ம அந்த ட்ரை பண்றத மட்டு விட கூடாதுங்க
ஆமா நீங்களு பாருங்க நம்ம அப்பற பேசலாங்க எனக்கு இன்னொரு கால் வந்துட்டு இருக்குதுங்க பசங்க எதோ ஆர்டர் பண்றாங்க கூப்ட்டுட்டே இருக் க்காங்க சரி நீங்க பாருங்க செரிங்க ஆ ம்